ஆ என்னமா எப்டிமா இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க நானு கால் பண்ணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க நீங்களே கால் பண்ணிட்டீங்க பரவாயில்ல ஆக்சுவலி எதுக்காக கால் பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு என்னார பாத்தாலும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் கொண்டு வர சொல்ட்டுருக்காங்களா அதனால தான் நானு எனக் தெரிஞ்சதெல்லாம் நா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி அனுப்புறேன் ஆனாலுமே இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போ கூடாதுன்னு தான் சொல்றாங்க உங்களுக்கு வேற எதாச் ஹெல்ப் தீஸ்நாக்ஸ் இந்த எள்ளுருண்டை அந்த பொட்டுக்கல்ல உருண்டை மாரி உங்களுக்கு வேற எதாச்சு தெரியுங்களா
அப்டிங்களா ஆ எள்ளு உருண்ட வந்து அது சிம்லின்னு சொல்வாங்க இது ராகி உருண்டை செய்வோம் நாங்க அது வேணா சொ ஆமா அது சொல்ட்டுமா இல்லன்னா
ஆ அது சொல்லுங்க அது எப்டி செய்வீங்க
அது எப்டின்னா ராகி மாவில வந்து தண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிட்டு எப்டின்னா சப்பாத் த்தி மாவு கன்ஸ்டன்ஸி ந இது பண்ணிக்கணும் பெசஞ்சிக்கணும்
ஓகே சரி ஆ
அதுக்கப்புறமா வந்து தவால வந்து அத வந்து சும்மா ஒரு ரேண்டமா வந்து தட் தட்டத முடியு அத வந்து நம்மளால சப்பாத்தி மாரி தெரட்ட முடியாது
சும்மா தட்டி எடுக்ணு
ஆமா சும்மா தட்டி தட்டி எடுக்ணு சும்மா சின்ன சின்ன உருண்டையா நல்லா தட்டி தட்டி எடுத்து ரெண்டு பக்கமு செவக் இது கொஞ்ச என்ன பண்றது கம்மி இதுல வச்சு சிம்லேயே வச்சுட்டு நீங்க குக் பண்ணணு ஓகேங்ளா அ அதுக் கப்புறமா வந்து அத என்ன பண்ணனுனா ஆறிட்ட அப்புறமா அந்த மாரி வட வட மாரி நம்ம சுட்டு வச்சிருக்கோல்ல அது நல்லா வந்து பல்ஸ் மோட்ல வந்து
எண்ணெ ஊத்தணுங்ளா எண்ணெ ஊத்தாமவா சும்மா அந்த வெறு தட்டி உட்டுடு
ஆ இல்ல சும்மா லைட்டா எண்ணெ ஊத்துனா போறுமஸ ஏன்னா ஒவ்வொரு தவல வந்து புடிச்சுக்கு அது சோ அனால லைட்டா எண்ணெ ஊத்தனா போரு அது என்ன பண்ணுங்க தரட்டிட்டு அ சாரி குக் பண்ணிட்டு அத வந்து நம்ப ஆற வச்சுட்டு மிக்சியில வந்து பல்ஸ் மோட்ல லைட்டா அந்த கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க
ஆ செரி ம்
ஆ அந்த மாரி ஒண்ணும் பாதிமா இது பண்ணிட்டு கையால ம மசிக்க முடியாது அந்த காலத் த்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உரல் இல்ல அதுல இடிப்
ஆமாமா ஆ ஓகே ஓகே ஆ
ம் அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்த வந்து இப்ப வெள்ளத்துல தூசு இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோன அத பாகு மாரி இது பண்ணி சும்மா கம்பி பதல்லா தேவ இல்ல அது இது பண்ணிட்டு அத வந்து வடிகட்டிட்டு நம்ம வந்து இந்த இதுலா போடனு நா வந்து தேங்காவ வந்து ராவா போட மாட்டே தேங்காவ வறுத்து
வறுதட்டு ம் எப்டி துருவி ஆ வறுப்பீங்ளா இல்ல துருவி வருறுப்பீங்ளா ஆ செரி
வறுத்து போட் பாத்திங்னா அந்த பிளேவர் வந்து இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு அந்த டேஸ்டு இன்னுநல்லா இருக்கு அப்டே ராவா போட்டோம்னா நம்ம வைக்க முடியாது ஸ்டோர் பண்ண முடியாது எனக் ஆ கெட்டு போயிரு அ அதனால தேங்காவ நீங்க வறுத்துட்டு போல்லா நா கொஞ்ச முந்திரியா வறுத்து அதுல போடுவே
முந்திரி நல்ல வறுத்துட்டு எபடி முந்திரி தேங்கா வறுத்து அரச்சு போடுவீங்ளா இல்ல அப்டியே
ஆ இல்லப்பா நம்ம ஏற்கனவே தேங்கா வந்து துருவி தா வறுத்துருக்குகே ஸோ அது நம்ம அரைக்க தேவல்லா முந்திரிய வந்து ஒண்ணும் பாதிமா
அந்த மாவ் கூடே ராகி மாவுக்குள்ளே அடச்சிர்னு
ஆ அந்த மாரி அரச்சுக்கோங்க அந்த மாரி அரச்சிக்கிட்டு இந்த மூணு து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்மா வெள்ளத்த நம்ம காய்சறத வந்து வடிகட்டி இதுல சேர்த்துட்டு நம்ம கை பொறுக்குற சூடு வந்தோனா அத வந்து கொஞ்ச நெய் வேணா கையில தடவிக்க குடுங்க இல்லன்னா எண்ணெ இருந்தாலு ஓகே அது தடவிட்டு உருண்ட மாரி புடிச்சிக்கோங்க
அப்ப தேங்காவ என்ன பண்ணுவீங்க தேங்காவ அதுல போட்டுதா பண்ணுவீங்ளா இல்ல தேங்காவ சும்மா டிப் பண்ணுவீங்ளா
போட்டு நா தேங்காமையு போடுங்க ஏலக்காவு போடுவாங்க பசங்க வந்து ஏலாக்கா ஸ்மேல் ஒவ்வொரு பசங்களுக் புடிக்க மாட்டன்து ஏன்னா அதுல வ அந்த ஸ்மெல் ரொம்ப இதுவா தெரியு அப்டின் டு நீங்க போட்றதா இருந்தா போட்லா அது உங்க இஷ்டந்தா
இப்ப தேங்கா போர்றனால கெடாதுங்ளா
அதுதா தேங்காய் தா நம்ம வருத்து போடுறோ இல்லையா
அது எத்தனை நாளைளுக்கு வரைக்கும் இருக்கும்
அது நீங்க மூணு நாலு நாள் கூட வச்சிருக்கலா தேங்காவறுத்து போடுறனால சிக்கரமா கெட்டு போவாது
ஓ ஓட்டிஜில வைக்கணுமா இல்ல வெளிய வச்சுக்கா பரவாயில்லையா
ஆ வெளியே வச்சிருக்கேன் நான் மூணு நாள் வரைக்கு நாங்க வச்சு சாப்பிட்டுருக்கோ அதுக்கு மேல நா பண்றதுக்கு வொ கொஞ் கம்மியான குவான்டிட்டி தா பண்ணுவே அதனால மூண நா வரைக்கு நல்லா தாங்கு அது ஆனா இதுவே நீங்க தேங்கா வறுக்காம போட்டீங்கன்னா அது கெட்டுரு
ஆ ஆ சேர் ட்ரை பண்ற இன்கேஸ் வெல்லத்துக்கு பதிலா வேற எதாச் போடக்கூாது சக்கர அது மாரிலா போடக்கூடாது வெள்ளம் தான் போடனு
இப்பல்லா சக்கர நீங்க பாகு காய்ச வேண்டிய அவசிய இல்ல அப்ப உங்களால பிடிக்க முடியாது உருண்ட பிடிக்க வராது இப்ப நம்ம சக்கரை பாகு நா கொஞ்சோ லிக்வீடா இருக்கும் அதனால அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு இப்ப வந்து ச சர்க்கரைய வந்து எப்டி அப்டியே போட்டுட்டு நம்மளா இது பெசஞ்சி இது பண்ண முடியாது அப்ப நீ நீங்க என்ன பண்ணா கொஞ்சம் பால் சேர்க்க வேண்டியதா இருக்கு
ஓ சேரி சேரி உருண்ட புடிசா நல்லா சாப்பிடுருவாங்க
நம்மளால வைக்க முடியாது பால் சேர்த்தாலும் நம்மளால வச்சு சாப்பிட முடியாது ம்
ஆமா சேர் நா ட்ரை பண்ணி பாக்குறேன் இது புது டிஷ்ஷா இருக்கு
ஆ செரி
எப்டி இந்த ராகி வந்துட்டு நல்ல வேகல ஆனா இப்ப நீங்க தட்டி போட்டாலுமே அது வந்து கருப்பாயிராதா
அது அதுதான் பா சிம்லியே வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா அ அ குக் பண்ணணும் அது கொஞ்சம் நல்லா த தட்டும் போது தே நம்ம வந்து மெலிசா லேயரா தட்றது நல்லது நல்லா குக் ஆவ்றதுக்கு ஈஸியா இருக்கு
இப்போ நாமலா பாத்தீங்கன்னா நம்ம கூழ்லா காச்சும் போதே பாத்தீன்னா செல டைம் நல்ல கலக்கனா அது கெட்டி கெட்டி ஆய்டுல
ஆமா ஆனா இதுக்கு நம்மல் வந்து அவ்ளோ இது இல்ல நீங்கட் ட்ரை பண்ணி பாருங்களே கொஞ்சோண்டு ராகி மாவு எடுத்து ஒர் ச்சும்மா ஒரு உருண்ட வர மாரி நீங்க தட்டி பாருங்க உங்களுக்கே தெரியு அது நம்ம த இது பண்ணம் போது நம்ம கைய்ல வந்து என்ன தொ தொட்டோ இல்லன்னா தண்ணி தொட்டு தா நம்ம வந்து தவா மேல வந்து அ அப்டி ஆமா பண்ணணும்
ஆ அது புது ரெசிபியா இருக்கேன் நான் ட்ரை பண்ணேன் ஆனா குழந்தைங்க எப்டி சாப்பிடுவாங்கன்னு தெர்ல ராகி கூழ் வச்சாலே எப்பத்தான் குடிப்பாங்க
அந்த தேங்கா எல்லாம் வருத்துப்படும்மா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க அ இ இதே மாரி நீங்க வந்து இந்த அரிசியிலும் செய்யலாம் ம மட் அரிசின்னு சொல்லுவாங்க
ஆமாம்மா கேரளா மட்ட அரிசி ஆமா
அந்த அரிசியிலும் கூட அந்த செகப்பா இருக்கும் அந்த அரிசி அந்த அரிசியில பண்ண கூட இன்னும் சூப்பர்பா இருக்கும்
அதது இதே மாரி எப்டி அது எப்டி அது மிக்சி ல அரைச்சி நாம் வந்து செய்வோமா
இல்ல அந்த அரிசி என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா இப்ப வறுக்கணும் கழு வி நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அதுக்க அப்பறமா நல்லா வறுக்கணும் செவக்க வறுக்கணும் அது ஆல்ரெடி செவப்பாதான் இருக்கும் கொஞ்சம் செவக்க வறு த்துட்டு அது ஆறிட்டு அப்பறமா மிக்சில போட்டு அடிச்சாலும் ஓகே இல்லன்னா நம்மப் மிஷின்ல குடுத் அரைச்சாலு ஓகே நம்ம நறைய க்வாண்டிட்டி பண்றதா தா மே மிஷின்ல குடுத்து அரைக்க முடியு இல்லன்னா மிக்சில்யே கூட அரச்சிக்லா இதே மாரி இந்த தேங்யு தேங்காவையு வறுத்து போட்டுக்கலா அதே மாரி முருந்தி முந்திரிய நா சொன்ன மாரி அந்த ஒண்ணு பாதிமா போட்டு வெள்ளோ ஊத்தி அந்த மாரி கரச்சி ஆல் துவு உருண்ட பிடிச்சா நல்லாதா ருக்கு
அது டேஸ் தெரியெம் எ வேற மாத் இருக்கு இந்த கருப்பு கருப்பு கவுனி அரிசில இதே மார் செய்லாமா
கருப்பு கவுனி அரிசில இது வரிக்கி நா ட்ரை பண்ணதில்ல எ ஆனா வந்து இந்தக்ஸு இந்த அரிசில நல்லாரு க்கோ நம்ம நார்மல்ல சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசில கூட நல்லாருக்கு
ஓ நய் நா இப்பதா அது கேள்விப்பர்றே நா ட்ரை பண்ணி பாக்றே அந்த கருப்பு கவுணி அரிசி அது நல்லத்தான ஒடம்பு கு
ஆமா நல்லத் தா அது கருப்பு கவுனியாவ் வந்து நம்ம வந்துஅ கொஞ்சோ என்னாது குக்கிங் வந்து சீக்ரமா வேகாதது அது டைம் எடுக்கு நம்ம நைட்டே ஊற வெக்க வேண்டியதிருக்கு மறுநாள் குக் பண்ண வேண்டிதுர் உ அந்த மாரி இருக்கு இந்த அரிசிக்லா அவ்ளோ இது த டைமிங் தேவயில்ல அது சொல்றேனா
இல்ல எப்ருந்தாலு இங்க அரச்சா அரக்காதான அரைக்கதான செய்றீங்க மாவாத்தன பண்றீங்க
ஆனா வந்து அது வந்து வறுத்து நம்ப அரைக்கும்போது அது எப்டி ஆ கொஞ்சோ கொழ கொழப்பு தன்ம இருக்கு இல்யா அது அந்த அரிசில அது எப்டி ஆவன்னு எனக் தெரில ஆமா இப்டி வரைக்கு ட்ரை பண்ணதுல நா ட்ரை பண்ணா உங்ளுக்கு சொல்றே
சேரி நானு இத ட்ரை பண்ணி பாக்குறே அத நெக்ஸ் டைம் ட்ரை பண்ட்டு உங்களுக் கால் பண்ணி நா சொல்றே எப்டி இருக்குன் இந்த மார் வேதாவ் டிஸ் இருக்குங்ளா உங்கள்ட்ட ஏனா நா வந்து என்ன செய்வேன்னா இந்த வேர்கல்ல இருக்குங்ளா வேர்கல்ல வெல்லோ போட்டு மிக்சில அரச் சு அது சூடோட உருண்ட புடிச்சு அந்த மாரி தருவோ அது சாப்ட்டுருவாங்க நல்லா இந்த மாரி ரி வந்துட்டு புதுசா நா ட்ரை தா பண்ணணு
அப்டி இல்ல பசங்களுக்கு கொஞ்சோ டிஃப்ரெண்டா டிஃப்ரெண்டானு நம்ம நெனைக்கும் போது இந்த மாரி தேங்கால்லா போட்டோன்னா கொஞ்சோ டேஸ்ட் கொஞ்சோ என்ன என்னென்ஸா இருக்கு ஆமா அது வந்து பசங்க விரும்பி சாப்டுவாங்க தேங்கா அந்த முந்திரி அந்த மாரி ஸ்மெல்லுலா நல்லா இருக்கூ அதுக்குனாலதா என்ன பண்றது பசங்களுக்காக நம்மளே இன் இன்னவெட்டிவா எதுனா
ஏன்னா ஜங்க் ஃபுட்டு வெந்துட்டு அலோ பண்ண மாட்டேன்றாங்க ஃப்ரூட்ஸுமே வந்து ஏதாச் ஒர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்றாங் மத்த ஃப்ரூட்ஸ்னா
ப்லாமா
அ கட்லெட் செய்வே
ம் ம்
த்தீங்னா ஏதாச் காய்கறி இருந்ச் அத எப்போ அது பாத்தீங்னா ஃப்ளாய்லி ஐட்டம் தான
ஆ கட்லட்ட நீங்க வந்து டீப் ஃப்ரை பண்ணாதானம்மா
இல்லல்ல நான் அந்த ஆமா நா என்ன செய்வேனா அந்த தோச கல் ருக்குங்ளா அதுலதா செய்வே அது நா செஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதி ஆஆ லைட்டா ஆயில் போட்றோல்லையா அது கொஞ்சோ ஹெவியாயிருமேன் சொல்லிட் தா நா உன்ன ஏனா அது சாப்ட்டா மதியோ நா சாப் சாப்பாடு சாப்பறது இல்ல அதனால நா அந்த மாரி தா ந்த குடுக்குறது இல்ல இது கானு கான் வேக வச்சு குடுத்ருவே அதுக்கப்புறோ இந்த எள்ளுருண்ட வீட்ல செஞ்சாங்கன்னா எள்ளுருண்ட பருப்புருண்ட அதுக்கப்புறோ அந்த மார்ருந்தா குத்துருவே அதுக்கப்புறோ மத்த நாள்ளா பாத்தா என்ன குடுக்குறதுனே எனக்கு தெரில சா அதனாலதா உங்கள்ட்ட கேட்ட நீங்கதா நல்லா பண்ணுவீங்களே அதனாலாதா உங்க கால் பண்ணி கேட்ட
செரிம்மா செரிம்மா ஓகே ஓகே இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்கள அ அ பசங்களுக்கு புடிச்சிருந்தன்னா அது அப்டே கண்டினியூ பண்ணலா நம்ப இது இந்த அரிசி இல்ல கருப்பு கவுனி அரிசில நானு இது வரைக்கு ட்ரை பண்ணதுல்ல அதுல நா வேற எதனா டிஷ் ட்ரை பண்ணா உங்களுக்கு நா ஷேர் பண்ணிக்கிறே ஓகேவா
ஆ செரிங்க கருப்பு கவுனி அரிசிய சும்மா இந்த நா வந்து என்ன செய்வேன்னா அரச்சு கூலாட்ட வேணா குடிப்பே அந்த மில்லட்ஸ் கூட சேந்துட்டு இந்த கம்பு அதெல்லா அரச்சு குடுப்ப ஆனா இப் தனியா கருப்பு கவுனி அரி நானே பண்ணதுல்ல வீட்ல அப்டியே இருக்கு அந்த கருப்பு கவுனி அரிசி எதுமே நாங்க பண்ல
இல்ல அத நீங்க ஊற வெச்சுட்டு அத என்ன பண்ணுங்க ஊற வெச்சுட்டு ஆவில வே வச்சு கூட பண்றாங்க ஆனா வந்து ரொம்ப
தெரில ஆ ஓகே ஓகே
அதுல கூட தேங்கா பூ சக்கர போட்டு கூட சாப்புலா அதுவு நல்லாதா இருக்கு நா அந்த மாரி எதனா டிஷ்ஸு செஞ்சா உங்களுக்கு நா ஷேர் பண் ஓகேவா ஓகேமா பாய் ஆ ம்